ஹலோ
ஹலோ சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்ளா
இன்னு இல்லங்க இப்பதா கறி எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காங்க வேக போட்ருக்கங்க குக்கர்ல
என்னங்க
இப்பதா குக்கர்ல வேக போட்ரு க்கே கறி
ஓ சேர் சேரிங்க சவுண்டு லைட்டா கேட்டுச்சுங்க அதா
சேரி சேரி அதனால தா இப் ப்ப மறுபடியு பொறுமையா செஞ்சுக்லா ஞாயித்துக்கெழம தான
ஆமா ஞாயித்து கெழம வேல இருக்காதுன் பாத்தா இன்னைக்கே குடுத்து வெக்க சொல்லிட்டாங்க ம்
செரிங்க அப்றோ உங்க வீட்ல என்ன சமையல் இன்னிக்கி
மீன் தாங்க
ஓ
ஆ ஆமாங்க
செரி செரிங்க
அப்றங்க சொல்லுங்க நீங்க தாங்க சொல்ணு எல்லாரு நல்லாருக்காங்க அங்க நல்லாருக்காங்ளா உங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்க
ம் எங்க வீட்ல நாங்க மூணு பேருங்க
ஓ சேரி சேரிங்க
ம் அட எப்பின்னா நாங்கலா சின்ன பிள்ளையா இருக்கம்போதுலா தேட்ருக்கு போணுனு அவ் அவ்ளோ ஆசைங்க
ஆ
ஆனா எங்களால போகவே முடியாது வீட்ல விட மாட்டாங்க அப்பறோ கொஞ்ச கொஞ்சமா பெரிய பிள்ளை ஆக ஆக ஆ மொத மொத நா தேட்ரு போன வந்து நானு பத்தாது படிக்கும்போது போனது அதா ஃபஸ்ட் டைம் நா தேட்ரு பக்கமே போனது அப்பறோ அதுக்கப்றோ கொஞ்ச கொஞ்சமா நா ஸ்கூல் படிக்கும்போது நா அடிக்கடிக்கு நடுவுல போறது அப்றோ காலேஜ் படிக்கும்போது ஓ அப்பப்ப
ஆ ஆ
அந்த மாரி போயிட்டு வரது அப்டியே பழகிருச்சு ஆனா இப்ப கல்யாணத்துக்கு அப்றோ சேர் போலா அப்டின் பாத்தா
முடிய மாட்டேங்குதுங்க
ஏங்க ஏ அவரு கேட்ட அது கெட்ட பழக்கமாங்க எங்க வீட்ல சொல்றாங்க இது கெட்ட பழக்கோ அது எதுக் எதுக்கு நீ பண்ற எனக்குலா புடிக்காது அட படத்துக்கு போறத கெட் ட்ட பழக்கோ அப்டிங்கிறாங்கங்க
ஐயோ நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜாங்க
நா லவ் மேரேஜுங்க
அப்ப லவ் பண்ணும்போது படத்துக்கு பேயிருப்பீங்களே
இல்லியே நாங்க போனதே இல்ல
ஓ என்னங்க அப்பியே உங்ளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா
அதுதா பாருங்க அப்பல்லா வந்து அறியாத வய்சு எதோ ஒன்னு
அதா அதா பாருங்க
ம் அப்ப வந்து காதல் மயக்கத்துல இருந்துட்டோம்
ஓ
ம் இப்ப தான் தெரியுது ச்ச ச்ச போக அடா எப்டினா அவங்களும் போ மாட்டாங்க செரி நீதான் வரல செரி ஓகே நாங்களாவது போறோம் அப்டின்னா எங்களையும் விட மாட்டாங்க
ஹம்
உனக்கு தேவ என்ன படம் தானே நான் வேணா செல்லுல ஏத்திட்டு வந்து தரே நீ வீ ட்ல ஒக்கார்ந்து பாரு எமெங்க எமெங்க ரொம்ப பாசங்க
அப்புறம் படத்துக்குல்லாம் போயிட்டு அப்புறம் மறுபடியும் அடிக்கடி படத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னா அப்பறம் என்னங்க பண்றது அதனால ஃபஸ்ட்லயே அதெல்லாம் கெட்ட பழக்கம் ஆமா இது இதுலயும் ஒரு பாசம் இருக்குது இல்லைங்க
சேரி சேரிப்பா
நாங்களல்லா லவ் பண்ணும் போது படத்துக்கு போனோம் கல்யாணத்துக்கு அப்பறம் எல்லாம் படத்துக்கு போவாங்க ஆனா எங்க கல்யாணத்துக்கு அப்பறம் படத்துக்கே போல கெழந்த பொறந்து ஒரு வருஷம் கழிச்சு என்னமோ அந்த பொன்னின் செல்வனும் சம்திங் அதுக்கு தான் டூவோ என்னுமோ அதுக்கு தாங்க ஃபர்ஸ் ட்டு படத்துக்கு போனே நான்லா கல்யாணத்துக்கு அப்றோ அப்ப என்னல்லாம் என்ணாண்பீங்க
பரவாயில்ல நீங்களாவது போயிருக்கீங்க இப்ப எனக்கெல்லாம் ஆறு வர்ஷம் ஆகுதுன்னா ஆறு வருஷத்துலயுமே ந போனதே இல்லங்க ஒரு டைம் கூட படத்துக்கு
கல்யாணம் ஆயி ஒரு வருஷம் கூட போனது இல்லைங்களா
ஒரு டைம் கூட போனதுல்ல
ஐயையோ நான் தாங்க பா அய்யோ கல்யாணம் எவனாவது படத்துக்கு போகாம இருப்ப ப்பானா இருப்பானான்னு பொழம்பிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் எனக்கும் மேல நீங்களும் இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வகைல நெனச்சா ஆமாங்க சந்தோஷாவும் இருக்கு உன்ன டேம் அந்த இது ஃபீலிங் எனக்கும் தெரியோ எல்லாரும் போயிருக்காங்க நம்ம போலியேன்ட்டு அந்த இது இருக்கு
ம் அதுவும் வந்து கா என்ன சொல்லுவாங்கன்னா ம் நா எனக்கு பிடிக்காதுல்ல நான் எனக்குல்லாம் பிடிக்காது நீயும் போகாத அது கெட்ட பழக்கோ படம் பாக்க அதே படம் தான் வீட்ல வுக்கந்து பாக்குற அது கெட்ட பழக்கம் இல்லையா போறதான் கெட்ட பழக்கமா
அதான் பாருங்க
அய்யோ என்னத்தா சொல்றதுனே தெரியல இன்னைக்கு வேற லே ட்டா தான் எந்துருச்ச இன்னக்கி
ஓ
எந்திர்ச்சிட்டு அப்றோ ஒவ்வொரு வேலையா செஞ்சு முடிச்ட்டு இப்பதான் அவிங்க எந்திரிச்சு கறி வெச்ச ஒட்னே தான் அடுத்த வேல செய்ய முடியும் சமைக்க முடியும் ஆனல காலையில பேறுகா டீயா மட்டும் வெச்சு குடுத்துட்டு அவங்களுக்கு நாங்க பாலு தம்பி ஹார்லிக்ஸ் வெச்சு குடுத்துகிட்டு அது கூட ரஸ்க் இருந்துச்சு ரஸ் க் தொட்டு சாப்டுவும் வயிற கொஞ்சம் அளவுக்கு ஓகே பசிக்கல சேரியா சாப்ட்டுக்கலா
ம் ம் நீங்களாவது டென்த் படிக் க்கும் போது என்னமோ படத்துக்கு போனீங்க நா எங்க அப்பா அம்மாவோட என்னமோ போயிருக்கே அதுக்கப்பறோ ஆ பெருசா எல புலிப்படோ இருக்குது இல்லைங்க
ஆமா
பட ரிலீஸ் ஆச்சு இல்லைங்க ஆ அப்போ வந்து ரெண் டாவது நாள் வந்து மதியோ ஷோக்கு தா என்னமோ போனோ அப்ப வந்து இங்க எங்க ஊர்ல வந்து நைனாமலைன் ஒரு மல இருக்கு அந்த மல அந்த புரட்டாசி மாசோ ஏறி ட்டு அப்படியே வீட்டுக் போய்ட்டு வீட்டுக் போய்ட்டு சாப்புட கூட இல்லைங்க அப்படியே படத்துக் கிளம்பியாச்சுங் நாங்க
ஆ ஓ
அதுக்கப்பறோ காலேஜ் படிக்கும் போதல்லா நிறையா படத்துக் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கே
ம் ம் ஆனா ஒண்ணுத்துக்காகாத படத்துக்க தா போயிருப்பீங்க
ஆம் எப்படிங்க கரெக்ட்டா சொல்றீங்க
அது வந்து எப்டின்னா நானுமே என்னோட அனுபவத்துல நா சொல்றேன்னா நா காலேஜ் படிக்கும்போது அப்டிதா போறோன் பேருக்கு கடைசில அங்க போய் பாத் தா நாங் பிளானே பண்ண மாட்டங்க இந்த படத்துக் போலா அந்த படத்துக் பிளான் போலா அப்படின்ல்லா இல்ல நமக் எப்ப டைம் இருக்கோ அப்ப எஸ்கேப் ஆயிரது அங்க போய் பாத்த ம் அந்த ஸ்கே போலான் என்னென்ன படோ ஓடுதுனு அப்டின்னு அப்ப கேக்கம் போது ஒண்ணு த்துக்குமே இல்லாத படம் ஒரு மாரி மொக்க படத்துக்கு தா போன போயிருக்கோ
இந்த சந்தானம் படோ இந்த சந்தான படோ ஒன்னு வந்துச்சு இல்லைங்க இப்ப கொஞ்ச நா அந்த இது இந்த அம் அந்த ஒரு மர்டர் மாரி எதோ பண்ணிருவாங்க அதுக்கப்பறோ அது மறைக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பு இது பண்ணுவாங்க அவிங் ஒய்ஃப் வந்து பெரிய ஆ பணக்காரின் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கடைசியில அந்த பொண்ணுக் நிறைய கடன் இருக்கு அதுல அந்த பொண்ணோட அப்பாவா வந்து தம்பிரமையா நடிச்சிருப்பாங்க அது என்னமோ படங்க அந்த படத்துக்கு போயிருக்கோ
ஓ
படம் பாத்துறீக்கீங்ளா அந் சந்தானத்துக்கு அந் இப்ப அந்த மூவில வந்து நறைய இல் அப் இல்லிங்க அந்த படத்துல வந்து சந்தானத்துக்கு நிறையா கடன் இருக்கு அதனால நல்லா வரதட் ச்சனைய வச்சு அந்த கடன அடச்சர்ல்லா அப்டின்னு சந்தானோ நெனச்சுருப்பாங்க அதனால அந்த மாரி இவ்ளோ பணோ குடுக்கற மாரி ஒரு பொண்ண பாத்துட்டு இருப்பாங்க அப்போ அத விட என்ன பண்ணிருவாங்கன்னா ஊர்ல ஒரு ராஜாவோ என்னமோ அந்த மாரி ஒரு அரண்மனையில ஒருத்திங் இருப் பாங்க அப்ப வந்து அவிங்க வந்து ஊர்ல இரு க்கீங்க எல்லாத்துக்கு கடன் குடுக்குணு அதனால அந்த ஊரே சேந்து சந்தானத்தை ஏமாத்தி இவிங்க பெரிய பணக்காரிங்கன்னு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கல்யாணத்துக்கு அடுத்த நாளோ என்னமோ அந்த அரண்மனை உட்டு காலி பன்ன வெப்பாங்க அப்பதா சந்தானத்துக்கே அந்த கத இது தெரியு உண்ம புரியு
ஓ எனக்கு சரியா நியாபகோ இல்லைங்க நா ஆச்சியம படம் பாத்தது இல்லையா
செம் ஓ அதுல சாங் கூட செம்மையா வரு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட தா போனோம் அ ம் வா ஆ வாடி அசக்தி ஆளுறே சம்திங் அது இல்ல இல்ல இல்ல இல்ல அது இல்ல ஏதோ ஒரு சாங் செம்மையா இருக்குங்க அந்த அந்த பொண்ணு பிளாக் சாரீல வரு செம்மையா இருக்கும்
ஓ
அவ இங்க வ சந்தான ஆஃபீஸ் து இதுக்கு எதுக்கோ கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்போ அந்த எடத்துல அந்த சாங் வருன் நெனக்கிறே அங்கயா இல்ல வீட்லயே அந்த சாங்கான்னு தெரில அந்த சாங்க்கு நல்லா இருக்கு
சேரி சேரிங்க
ம்
அப்பறங்க உங்களுக்கு கொழந்தைங்க
கொழந்தைங்க பாப்பா இருக்குதுங்க
ஓ சேரி சேரிங்க என்ன சேட்ட பண்றாங்களா
ஐயோ சரியான சேட்டேங்க ஏங்க கேக்குறீங்க தொல்ல தாங்கலைங்க
அதானே இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே அப்டி தானே சொல்ல போனா அதுக தா நமக்கு சொல்லி் குடுத்துட்டு இருக்குதுக நம்மதா வந்து அந்த கொழந்தைகள கோ பிள்ளைங்க
என்னங்க
இப்ப இருக்கிற கொழந்தைங்களுக்கெல்லா அந்த கொழந்தைக்கே நம்மதா கொழந்த அதுக வந்து பெரிய மனசங்க அந்த மாரி நடத்துக்குவாங்க
புரியலிங்க
இந்த கொழந்தைங்களா வந்து எப்டின்னா பெரிய மனுஷங்களாட்ட நடந்துப்பாங்க அவிங்கதா நமக்கு சொல்லி் குடுப்பாங்க நம்ம வந்தா அந்த கொழந்தைக்கு வந்து புள்ள மாரி
ஆமாங்க அப்டி தாங்க இருக்குது இப்ப இருக்கிற நெலமைய பாத்தா
இப்பவே இப்டினா இன்னு அடுத்த ஜென்ரேஷன்ல என்னென்ன ஆக போகுதுன்னு ச த்தியமா யோசிச்சு கூட பாக்க முடியலல்ல
ம் நம் நம்ப இதுக்கே இப்டிங்குறோ இவிங்க கப் இவிங்க கொழந்தைங்கள எப்டிங்க இருப் பாங்க
இ வி நாயின் இங்க கொழந்தை இதுக்கு மேல இன்னு வரு பாருங்க
அதா அப்டிதா இருக்குமாட்ருக்குங்க
ம்
ம் ம்ஹும் உங்க கொழந்த ரொம்ப சேட்டையாங்க
புரியலங்க
புரியலங்க இ உங்க கொழந்தையு ரொம்ப சேட்டையாங்க
ம் வந்து எப்டினா அதுக்குதா வந்து நம்ம சொல்லி் குடுக்குற இப்டி பண்ணு இப்டி ஒக்காரு இப்டி ப செய்யி இந்த சாப்பாடு செய்யி இந்த சா எனக்கு இந்த சோறு தா வேணு எனக்கு இது புடிக்காது அவிங்க வந்து ஓனர் அம்மா ஓனர் சாரு அனால அவிங்க சொல்றது நம்ம செய்ணு
ஏன் பொண்ணு எப்டி தெரியுமாங்க காலைல எந்திரிச்சு எந்திரிக்காம என்னைய எழுப்புவாங்க நானு கூடப்படுத்தட்டு இருப்பேனா நானு தூக்கத்திலயே இருப்பே எந்திரிச்ச ஒட்னே அர தூக்கதுல அம்மா இன்னைக்கு என்ன கொழம்பு அப்டினு ஏ தாங்க கேப்பா அந்த இதுலயே எனக்கு முழிப்பு வந்துரு ஏதாவது ஒன்னு சொன்னனா ஆ இல்ல அவ அப்படி கேக்குறா என்ன கொழம்புன்னு கேக்குறா அப்படின்ட்டு அதுக்கப்புறோ எந்திரிச்சு எனக்கு முழிப்பு வந்துரு நா எதாவது இப்டின்னு சொன்னா ம் அப்டின்னு யோசி ப்பாங்க யோசிச்சுட்டு ஆ எனக்கு இந்த கொழம்பு வேண்டா அப்டின்றுவாங்க
ம் ஆனா நம்ம வயசுலைலா பாருங்களே நம்ம வயசுலனா எப்டின்னா என்ன கொழம்புன்னே கேக்க மாட்டோ அவுங்க செஞ்சு வைக்கிறதுதா நம்ம சாப்பிடணு
இல்லைங்க நா கேட்டிருக்கேங்க காலேஜ் டைம்லயோ என்னமோ கேட்ருக்கேங்க
நா சின்ன பிள்ளையா இருக்கு போதெல்லா அப்படிதா அவங்க சமைச்சு வப் பாங்க நாங்க சாப்பிடணு எனக்கு இதுதா வேணு அப்டின்னுலா சொல்ல முடியாது வீட்ல என்னாருக்கோ அது சாப்புடு அப்டின்றுவாங்க ஒரே வார்த்தையா
சேரிங்க நம்ம அடுத்த கால்ல பாக்கலாங்க நன்றிங்க ஆ